ஹலோ வணக்கம் விமல்
அக்கா கேக்குதா
ஆ கேக்குது
ஓகே ஓகே ஓகே எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே சாப்பிட்டீங்களா
சாப்டாச்சி
ம் ஓகே ஓகே ஓகே ஓகே என்ன பண்றீங்க
ம் வேதர்கவுன்டு பங்ச்சலா முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோ
ஓகே ஓகே இன்னைக்கு ஃப்ரைடே எங்கு கோவிலுக்கு போகலையா
போல ம்
ஓகே ஓகே ஓகே ஓ பக்கத்துல ஏதோ கோவில் அந்த மாரி கூட போக மாட்டீங்களா ப்ரைடே
ம் அதா போனு ஈவினிங் போனு ஆ
ம்
ஆ ஹ இனு ஸ்கூல்லா ரீஓப்பன் ஆகல இல்ல அதுனால லேசி டேவாதா இருக்கு லேட்டாதா எந்திரிக்கிறது
ரீ ஓப்பன் ஆவலையா இன்னு
இல்ல இல்ல ட்வெண்ட்டியத்லேருந்துதா இவங்களுக்கெல்லா ட்வெண்ட்டி செகண்ட்
ஓ ஓகே ஓகே எல் கே ஜிங்களா இல்ல யூ கே ஜா
ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்
ஃபஸ்ட் ஸ்டான்டர்டா
ஆமா சார் ஆமா
ஓகே ஓகே அதனால லேட்டா ஓப்பன் பண்றாங்க ஓகே அதா ஸ்டேட் போர்ட்லா ஓப்பன் பண்ட்டாங்க நேத்தே
அதா அதா அதா இவுங்களுக்கு வந்து ஏப்ரல் ஃபுல்லா ஸ்கூல் இருந்தது
ம்
சோ அதுனால
போவாங்க அத்னால ஓகே ஓகே ம் ஹு அதா போம் போது எல்லா கொழந்தைங்க அழுதுட்டு போறதெல்லா ஆ டிவியில பாக்க முடிஞ்சுச்சு
ஐயோ நியூஸ் ஓப்பன் பண்ணாலு ரீல்ஸ்னாலு அதே தா வருது
ஆ எல்லா கூட அப்டியே தூக்கிட்டு போறாங்கக்கா தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க பாவமா இருக்குது பாக்கறதுக்கு
ஜன்னல் வழியா கை கால விட்டு வெ வரா வெளியில அதுவு அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா விண்டோல அந்த கம்பிலா ரொம்ப கேப் இருக்குது வந்துரலா போல கொஞ்ச அந்த பைய வந்து இது பண்ணா தலையெல்லா வெளியில வந்துரும் போல அந்தளவுக்கு கேப் இருக்கு டோர்
ம் ஹு அதா அதா நம்பளு ஒரு காலத்துல அப்டித்தானே இருந்தோ சொல்லப் போனா ம் ஸ்கூல் போறதுக்கே அழுதுக்கிட்டு போகாம இங்க போ இந்த கரெக்டா ஸ்கூல் போற அன்னைக்கு அப்ப டைமுக்கு ஏதோ ஒன்னு இன்னம வயிறு வலிக்குது தல வலிக்குது அப்டி இப்டினு ஏதோ ஒரு பொய்ய சொல்லி லீவ போடுவோ ஐயோ அப்பா ஏதோ டெஸ்ட்டுக்கு பயந்துட்டே லீவ் போடுவோ எதா டெஸ்ட் சொ ட்டாங்கன்னா படிச்சிருக்க மாட்டோ ஏதோ அதையு இதையு பொய் சொல்லி போடுவோ பாத்தா அன்னைக்கு ஸ்டாஃபு அவரு வந்துருக்க மாட்றாரு லீவ் போட்ருப்பாரு நம் பாத்தால ஜாலியா போவோ அந்த பசங்கெல்லா டெஸ்ட் எழுதிருப்பாங்க அப்டின்னு சொல்ட்டு போவோ பாத்தா அன்னிக்கிதா சார ஸ்டெஸ்ட்டும்பாரு அன்னிக்கிதா மாட்டுவோ பாருங்க ஐயோ ஆஹ்
நல்லாருக்கும் ஸ்கூல் போற அதா ஒரு ஏஜ் வரைக்கு போகவே பிடிக்காது ஏண்டா போறோன் இருக்கு
ம் ம்
அதுக்கப்புற வந்துட்டு அ ஒரு நிமிஷ அப்டியே பேசிட்டு இருங்க கண்டின்யூ பண்ணுங்க
ஓகே ஓகே ஒகே அ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ப ஒரு தான் நீங்க சொன்ன மாரி ஃபஸ்ட்டு போறதுக்கே பிடிக் க்காது அப்புறமேல் பாத்தீங்கன்னா ஒரு வயசுக்கு மேல போச்சன்னா ஏன்டா ஸ்கூல்ல விட்டு வந்தோ அப்படிங்கிற ஒரு தாட்டு ஏற்படும் சலீவ் சத்தியமா சொல்ல போனா எல்லாருக்கும் அந்த ஒரு தாட் இருக்கு அந்த ஃபீல் பண்ற ஒரு இது இருக்கு ப்ப ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கு அப்படி இருக்கு ஸ்கூல் போறதுக்கு பயந்துகிட்டு அப்டி இருப்போ ஆனா ஒரு ஒரு ஸ்கூல் ஒரு லெவல்த் டுவெல்த் முடிச்சதுக்கப்புறந்தா தெரியு ஸ்கூலோட வேல்யூ அது எப்பட்றா அந்த ஸ்கூல் இருந்துச்சு எப்புட்றா போனோ அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள அங்க ஒரு பாண்டப் நினச்சு ஃபீல் பண்ணுவோ சொல்ல போனா அந்த ஒரு எதுவுமே இல்லாம இருக்கும்போது காலேஜா இருக்கும்போது புது ஃபிரண்ஸ் கிடைப்பாங்க ஒரு டைம் காலேஜ் போம்போது பசங்க அழுவுரானுங்க அதெல்லா கேட்டா ஐயோ அப்புல்லா இருக்கு ம் ம் பிளஸ் டுவெல்த் முடிச்சகப்பறம்தா தெரியு இந்த ஸ்கூலோட வேல்யூ நமக்கே எவ்வளோ மிஸ் பண்ணோ அப்படின் சொல்லி இப்ப நினைச்சு பாத்தா அப்டியே ஃபன்னா இருக்கு நம்ம இப்பில்லாமா அழுந்தோ இப்பில்லாமா இது
ஆம்மா ஹு
ஹு ஹு ஹு
ம் அதே மாரி அ அதுதா சொன்னமம் மேம் எல்லா நல்லா செட் ஆயிட் ட்டாங்க அப்டின்னா அது ஒரு ஆசையா போற மாரி இருக்கு
ம் ம் ம்
ஹும்
அதுவு படிக்கிற பசங்கல்லா ரொம்ப வரப்பிரசாதம் ஸ்கூல் போறது ம்ஹும்
அதா அதா அதா
இந்த மாரி எப்படி சொல்றது படிக்காத பசங்க எல்லா பாத்தீங்கன்னா ஏண்டா ஸ்கூல் ஓப்பன் பண்ணா நாங்கலா பேசிப்போ ஏ இந்த ஸ்கூல்ல யார்ரா ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஓப்பன் இது பண்ணது அப்படின் சொல்லி யோசிப்போ நம் பைய ஒருத்தன் என்ன சொல்லுவோ டேய் காந் தாத்தா டாம்பா டேய் அந்த தாத்தாவ ஃபஸ்ட் போ ஃபஸ்ட் சாவடிச்சுருக்கனு டா அப்டிம்போ நாலா சொல்லிருக்கே ம் பசங்குள்ள பேசிட்டு இருப்போமா அப்ப யார் ஸ்கூல் கண்டுபிடிச்சா என்ன ஒண்ணுமே தெரியாது நம்மளுக்குல்லா தெரிஞ்ச ஒரே ஆளு வந்து காந்தி தாத்தா மட்டுந்தா நம்ம என்ன பண்ணுவோ டே அவருதான்டா கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லுவோ டே அந்த தாத்தா ஏன்டா இப்டி கண்டுபிடிச்சாரு அந்த தாத்தா முதலே போட்டு தள்ளி இருக்கணும்டா அப்படின்லா சொல்லிட்டு இருப்போ நாங்க
ஆல்ரெடி போ இல்லாத ஒரு ஆள் மேல எவ்ளோ கோவோ
ம் அப்புற ஒரு காலத்துக்கு மேல போனது வந்த இது ஓகே இந்த ஸ்கூல் இவரு கண்டுபுடிக்கல இவரு வேறாலு அப்டினு தெரிய வந்துச்சு
அதா அதா அதா அதே மாரி அ ஆ ஒரு ஃபர்ஸ்ட் ஜூன்ல இருந்து செப்டம்பர் செப்டம்பர் வரைக்கு ஒரு மாதிரி டிரையாதா போற மாரி இருக்கு
ம் ம்
அப்புற பாத்தீங்கன்னா ஒரு மாரி இருக்கு
உம் உம்
அதுக்கப்புறோ அது நா டிசம்பர் மேல ஆச் ச்சு பண்ணி ஜேன்வரி பிப்ரவரில எல்லா எதாவது ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸ் டே
ம்
இந்த மாரி வர ஆரம்பிச்சிரோ அதனால ரொம்ப நல்லாதா இருக்கோ ஸ்கூல் போறதுக்கே ஜாலியா அதுக்கப்புறோ எப்படா எக்ஸாம் லீவ் அந்த மாரி போயிடோ ஃபஸ்ட்டு ஒரு திரீ மந்த்ஸ் ஓட் றதா ரொம்ப கஷ்டமா இருக்கோ அதுவு நம்ம அந்த லீவ்ல இருந்துட்டு போம்போது ஸ்கூலுக்கு
ம் ம் இன்னோன்னு லீவுல இருந்துட்டு போம் போது லீவுல நடந்த அந்த வி விஷயங்கள் எல்லா ஃப்ரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோ அது இன்னோ நல்லா இருக்கு
ஆமா ஆமா
ம் ம் இன்னோ ரீகால்லா பண்ட்டு போவோ இங்க போணோ அங்க போணோ இது சொல்ணோ இது அவனிட்ட சொல்ணோ இது அவன்ட்ட சொல்ணோ
கண்டிப்பா ஆமா ஆமா அந்த தீபாளி அப்டியே லீவு முடிச்சு போம்போதோ அதே மாரி அதாவது அந்த கதைய எல்லார் கிட்டயு சொல்லணோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா அவங்க அவங்க கதைய சொல்லுவாங்க அதே மாரி வீட்ல இருந்து செஞ்சதெல்லா கொண்டு போறது ஸ்நாக்ஸ் இதெல்லா ம் ம்
ம்
அதெல்லா அதே மாரி கேர்ள்ஸ்லா இந்த மருதானி போட்டுட்டு அதோட ஸ்கூல் போம்போது அது ஒரு கெத்தா ஒரு மாரி நல்லா இருக்கோ எல்லாரு பாப்பாங்க காட்டு கை காட்டு அழகா இருக்கு அப்டிலா சொல்லி தீபாவளி முடிச்சு போம்போதுதா அதெல்லா அலோ பண்ணுவாங்க மேக்சிமம் இல்லன்னா என்ன அது ஸ்டாடே ஒரு மாரி கேப்பாங்க எதுக்கு இதெல்லா போட்ணோ ஸ்கூலுக்கு வரும்போதுல்லா போட கூடாது அந்த மாரிலா சொல்லுவாங்க தீபாவளி முடிச்சுலா போம்போது அது ஜாலியா இருக்கோ
ம் ம் ம் ஆமா ஆமா உண்மையில அது சொல்லுங்க அது தீபாவளி முடிஞ்சு போம்போது அடுத் த நாள் வந்து தீபாவளி ட்ரஸ் போட்டு வர சொல்லுவாங்க நம்ம தீபாவில கூட அந்த ட்ரெஸ் ஃபுல்லா போட்ருக்க மாட்டோ பாதியில கழட்டு வெச்சிருப்போ நாளைக்கு போட்டு போவோனு சொல்லி அன்னிக் க்கி தீபாவளி முடிச்சு ஸ்கூலுக்கு போட் போம்போதுதா அவ்ளோ அன்னிக்கிதா ஃபுல் ப்ரெசென்ட்டு யாருமே ஆப்சன்ட் ஆவ மாட்
ஆமா ஆமா அதே மாரி ஆ நீ சொன்ன மாரி தீபாவளி அன்னிக்கி போட்ற ட்ரெஸ் ஒன்னு இன்னோன்னு என்னன்னா ரெண்டு ட்ரெஸ் எடுப்போ ஒண்ணு வந்து ஸ்கூலுக்கு போடுறதுக்குனே தனியா ஒண்ணு எடுப்போ அ அந்த மாரி போட்டு போறது அது அதுக்குதா வந்து பாத்தீங்னா செட்டு ட்ரெஸ் மேட்ச் மேட்ச் எல்லா இருக்கோ தீபாவளி அன்னிக்கி விட அன்னிக்கி போடும்போது தா ரொம்ப ஜாலியா போடுவோ
ஆமா ஆமா அன்னிக்கி ஃபுல் பிரெசண்டா இருக்கோ எல்லா ஜாலியா அதே பாக்கும்போது ஒவ்வோர்த்தரு கலர்ஃபுல்லா வரும்போது அவ ட்ரஸ்ஸ பாத்துட்டு இவ ட்ரஸ் பாத்துட்டு அத பத்தி பேசிட்ருப்போ ஸ்டாஃபுங்கல்லா சொல்லுவாங்க எ உங்க ட்ரெஸுலா நல்லா இருக்கு அப்டீன்னு சொல்லுவாங்க அதெல்லா பாக்குபோது நல்லா இருக்
அதா அதா அதா ம்
நீட்டா போவோ அதாவது அதுக்கு முன்னாடி கூட தலை சீவாம போவோ குளிக்காம கூட போவோனு வெச்சுக்கோங்க ஆனா அன்னிக்கி பாத்தீங்ன்னா நீட்டா தலை சீவிக்கிட்டு நல்லா பவுடர் அச்சுட்டு டிரஸ் பண்ணிட்டு சூ போட்டுட்டு நீட்டா போவோ அன்னைக்கு மட்டு
அப்புற சின்ன வயசுல எல்லா வந்து ஸ்கூல்ல முந்தின நாள் அந்த பட்டாசு எல்லா எடுத்துட்டு வர சொல்லுவாங்க
ம் ம்
அதுவு ஒரு மாரி ஜாலியா அதுவு நல்லா இருக்கு
ஆமா ஆமா
ஆமா எடுத்துட்டு போய் ரவுண்டா கிரௌண்ட்ல நிக்க வச்சுருவாங்க பெரிய ரவுண்டா போட்டு எல்லாத்தி கொஞ்ச ஒன்னாம் டிஸ்டன்ஸ்ல நில்லுங்க நின்ன பக்கத்துல ஏதா பாத்த வச்சு வுட்டுருவாங்களோன்னு பயப்படுவாங்களே என்னவோ நிக்க சொல்லி ஆளுக்கு கம்பி மத்தாப்பு கொடுத்து போட்டோ எடுப்பாங்க அது பகல்ல ஒண்ணுமே தெரியாது
ஆமா ஆமா நாங்கல்லா கிளாஸ் ரூம்புலேயே பட்டாசு வெடிச்சு மாட்டிக்குவோ அதாவது ஒரு மெச்சூர் ஆனதுக்கு அப்பறோ இன்ன ஒரு எய்த் நைந்த் எல்லா படிச் சின ஒரு நல்ல ஒரு பெரிய வெடி ஒரு ஆட்டோபமா எதே வச்சு இப்டி எடுத்துட்டு போய் ஆ பாத்ரூம்ல வச்சு மாட்டிக்கிட்டோ பாத்ரூம்ல வச்சுட்டு ஓடி வந்துடுவோ டம் மூனு வெடிக்கு கிளாஸ் ரூம்ல என்ன பண்ணிடா ஒரு பைய பத்திட்டா அதாவது சும்மா விளையாட்டு போக்குல சும்மா இது பண்ணிப்பானாட்டிக்குது ஆ பசங்களை பயமுறத்துருக்துகா கிளாஸ் நடக்கும் போது பத்தி விட்ட பத்தி விட்டு காலுக்கு அடியிலே போட்டுக்கிட்டாங்க அவ டம்முன்னு வெடிஞ்சிருச்சு அவனுக்கு கால்லல்லா செமக்காயம் ம் இந்த மாரி ஆள்க எல்லா பண்ணியிருக்கோ சொல்ல போனா
ம் அந்த மாரி இருக்கு ம்
ஆ ஸ்கூல் ரீ ஓபனாலே இதுதா வேறல்லா ஞாபகோ வர்றாது அதே மாரி பொங்கல் டைம்ல வந்து ஸ் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பொங்கல் செய்வாங்க
ஆமா பொங்கல் வெப்பாக
ம்ம்
ஆமா எல்லாரு சேந்து போய் நிற்போ குடுப்பாங்க பேசிட்டு தா செய்வாங்க ஆமா செய்வாங்க அதுவு நல்லா இருக்கு அதே மாரி சரஸ்வதி பூஜா இந்த ஆயுத பூஜக்கெல்லா ஒன்ன நாள் டெக்ரேட் பண்றதுக்கு கிளீன் பண்ணுவாங்க ஸ்கூல்லா
ம் ம்
அதுவு நல்லா இருக்கு எல்ல எல்லா கிளாஸ்லியு கலர்ஸ் அந்த வாசல்ல ஒட்டுவாங்க பேப்பர்ஸ் கலர் பேப் பத்துக்கலா தோரணம் மாரி
ஆமா அப்றம் டீச்சர் டேஸ் டீச்சர் டே வந்து எல்லாமே பண்ணுவோ
ஆமா அப்ற சில்ட்ரன்ஸ் டேக்கு டீச்சர்ஸ் டேஸ் ஆடுவாங்க
அது நல்ல தூக்கோ ஆமாமாத்தி மாத்தி ம் ம்
இந்த மாரி நெறைய நடக்கு சொல்ல போன ஸ்கூல்னாலே இதுல ஞாபகோ வரு சொல்ல போன
ஆமா நானே ஆமா அதெல்லாம் மறக்க முடியாது இப்ப இருக்கதுல எல்லா இல்ல நறைய இருக்கு இல்ல அதெலாம் இல்ல
ஆமாம்
ம் சேரி ஓகே ஓகே தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி
ம்